ஹலோ கேக்குதாங்க கேக்குதாங்க ஆ ஓகேங்க அ என்ன பண்றீங்க
நா ஒன்னு பண்ல சார் சாப்ட்டோ இப்பதா முடிச்சோ நீங்க சாப்ட்டீங்களா
ஆ இப்பதா சாப்பிட்ட நானு ஒக்காண்டுருக்கேங்
டிஃபனா சாப்பாடா சார்
இங்கெ டிஃபன் தாங்க அங்க
ஓகே நாங்களு டிஃபன் தா சார் எப்பெவ்மே நைட்டில டிஃபன் தா நீங்க
ஓ இங்கியு அப்டித்தாங்க
ஓகே ஓகே சார் லைஃப்லா எப்டி போது
லைஃப் எதோ போய்ட்டு இருக்குங்க நல்லாதா போது உங்களுக்கு
ஆ நல்லா போகுது சார்
ஓகே ஓகேங்க வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
எல்லாரு அவ்ங்கவ்ங்க வர்க்ல பிஸியா இருக்காங்க
ஓ ஓகே ஓகேங்
ம் ம் ஆ எல்லாரு சாப்ட்டாச்சு சார் சாப்ட்டு படுத்துட்டாங்க நீங்க
ஓகே ஓகேங்க ஆ இங்க எல்லா சாப்ட்டு நல்லா தூங்கிட்டுருக்காங்க
ம் பசங்க இருக்காங்களா சார்
இல்ல இல்லெங்
நியூ மேரீட்டா ஓ அப்டிங்ளா ஓகே ஓகே சார் அம்மா அப்பா எல்லா நல்லா இருக்காங்களா
ஓ ஆமா அப்பா நல்லா இருக்காங்க அங்க
ஓ ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சார்
ஓகே நீங்க மேரீட்டா நா வர்க் போய்ட்டு இருக்கெங்க
ஆ ஓகே ஓகே சார் ஃப்ரீ டைம் இந்த ஜாப்பா
ஆ ஃப்ரீ டைம்ல இந்த ஜாப் பட்ருக்கேங்க
ஆ செரி செரி சார் வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க
வீட்ல நா அம்மா அப்பா ப தம்பி இருக்காங்க
ஓகேகே கவ்ங்க படிக்கிறாங்களா ஆ ஆ
தம்பிக்கு மேரேஜ் ஆய்டுச்சுங்க
ஆ செரி செரிங்க சார் ஆ
அத்னால தா மேரேஜ் ஆய்டுச்சு எனக்கு இன்னு ஆவுலீங்
ஓகே சார் மேரேஜுக் கண்டிப்பா கூப்புடுங்க சார் எந்த ஊர் சார் நீங்க ஆமா சார்
சொல்ல கூடாதுன்னாங்க
ஓகே ஓகே சார் இல்ல லோக்கலா இல்ல க்ராமம் வில்லேஜ் அந்த மாரிங்களான்னு கேக்குறே நா சிட்டில இருக்கே
சிட்டிலெங்களா நா சிட்டிக்கு பக்கத்துலதா இருக்கேங்க
ஓகே ஓகே சார் பிச்னஸ்லா எப்டி போது வர்க்கெல்லாம் அப்டி போது
ஆ வர்க் போய்ட்டு இருக்குங்க ப்ச் பிச்னஸ்கு தா எதோ ஐடியா போய்ட்டு இருக்குக பண்லாந்தா இருட்டு நீங்க
ம் நாங்கோ ஆமா சார் ஆமா சார் ஹவுஸ் ஒய்ஃப் தா சார் ம் நா டெய்லரிங்
கே ஓகேங்க
ம்
ஓகே ஓகே
ம் அம்மாதா சமைப்பாங்களா வீட்டல
ஆ அம்மாதா சமப்பாங்க ஆ எப்போதாது லீவ் டேஸ்ல மட்டு நா சமப்பெ
உங்களுக்கு சமைக்க தெரியுமா
அ தெரியுங்க
அ பரவால சார் எல்லாருமே சமைக்க கத்துக்குனா போற எடத்து இதல்லா கொஞ்ச ஈஸியா இருக்கு யாரையு எதிர்பாக்க வேணா நீ செஞ்சு கொடு நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கே இருக்க வேண்டிய வேல இருக்காது நமக்கு தெரிஞ்சத நம்ம செஞ்சு சாப்ட்டுப்போ
கரெட் தாங்க இப்பயு வரவங்களு எதிர்பாக்க முடியாது
கண்டிப்பா இப்ப வர்வங்களுக்கு எதிர்பார்ப்பெல்லா எப்படி இருக்குன்னா நீயு நானு சரிசமமா நா என்ன வேல செய்யறனொ அதே வேல நீயு செய்யணு இப்ப எனக்கு ஒரு வொடம் முடியலேன்னா நீங்க செய்யணுனு நாங்க எதிர்பாப்போங்கல்ல எதிர்பாப்பாங்கல்ல அது வந்து எல்லாருடைய இயல்பு தான
கரெட்டு தாங்க அ
அதுக்காக தா இப்பமே சின்ன பசங்களா இருந்தாலு சரி பெரிய பசங்களா இருந்தாலு சரி செ சொல்லி் கொடுக்கறது தப்பு ப்பே கிடையாது இப்ப ஏதோ ஒரு ஃயூச்சர்ல ஏதோ ஒரு படிப்புக்காக ஒரு ஹாஸ்டல் போய் தங்கியிருக்கோ இப்பா டல்ல ஃபுட்டு சரியில்ல இப்ப நமக்கு தெரிஞ்சா ஏதோ ஒரு மேகியோ ஒரு சேமியாவோ ஒரு உப்மாவோ ஏ ஏதோ ஒண்ணு கெளறி சாப்பலால எதிர்பாக்க தேவல யாரையு அதனால கத்துக்கற்து ரொம்ப பெஸ்ட்டு நம்ம வேலக்கி போணு சம்பாரிக்கணு இத மட்டு நெனைக்கிறத வீட்ல இருக்க பாதி வேலைய கத்துக்கிட்டாலே நம்ம நம்மளோட குடும்பமோ நம்மளோட லைஃப் நம்ம சுத்தி இருக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பிளஸ் பாயிண்டா ர்க்கு
ஆமாங்க அதுவு மேரிடு மேரிட் பர்சனுகலா கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா தா இருக்கு
ஆமா ஏன்னா இப்ப வரவங்க என்ன எதிர்பார்ப்போட வருவாங்களொ நமக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு பாதி வேல தெரிஞ்சிருந்தா அ பரவால்ல அம்மா நல்லா வளத்துர்க்காங்க அவங்க ம்மா அவங்க புள்ளைய பரவாயில்ல நம்மளுக்கு இப்போ எங்க வீட்டுல எல்லா நாங்க ஊருக்கு போனோனா ஐயோ ஹோட்டல்ல சாப்புட்மே கஷ்டமா ருக்குமே சொல்ட்டு ரெண் நாள் மூண்நாள் ளே திரும்ப ஓடி வர வேண்டியதா ர்க்கு
ஹ
அதே மாரி நா இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா நாங்க ஃப்ரீயா போயிட்டு வர்லால அவங்க செஞ்சு சா ப்பாங்க நமக்கு பிரச்சன ல்ல
நமக்கு
ந அவங்களுக் தெரிஞ்சாலு அவங்க கிட் ந்து ஒரு வார்த்த வரு நா செஞ்சு சாப்ட்டுக்குறே நீ பொறுமையா பாத்து பத்ரமா போய்ட்டு வா அது போது நீ எப்ப வரியோ வா அப்டின்ற ஒரு வார்த்த வரு அந்த வார்த்தல்லா கெடக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அ அதனால கத்துக்கோங்க கத்துக்கற்து ஒன்னு பிரச்சன ல்ல
இப்போ இருக்க ஜென்ரேஷ எல்லாருக்கு எல்லாாமே தெரியணுங்க
ஆமா வரவங்க எதிர்பார்ப்பல்லா ரொம்ப பயங்கரமா இருக்கு
ஆமாங்க
ஏதோ அந்த காலத்துல கிராம மாரி நீ சமச்சு போடு நா வீட்டு்ல சம்பாரிச்சு குடுக்குறேன்ற மார்ல இருந்தா லைஃபு செட்டே ஆகாது
ஆமாங்க
அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க
அத்தான் நா பிரிப்பேர் ஆயட்டே தான் இருக்கேங்க
உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன் அதனால
அத்த அ
பயப்படாதீங்க ஏன்னா பொண்ணுங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பு ரொம்ப எப்டி சொல்றது அதிகமா இருக்கு
பொண்ணுங்களுக்கு இருக்கோ இல்லையோ ஆஹ பொண்ணுங்களை பெத்த அப்பா அம்மாவுக்கு அதோ விட இருக்கு
ஆஹ் கண்டிப்பா இ இப்ப பொண்ணுங்களை பெத்த மாரி நா என் பொண்ணு உட்காந்து சாப்ப துன்னா அவன் செஞ்சு போடணும் அவ பாத்துக்கணு இப்ப இவ வேலைக்கு போயிட்டு வரானா வீட்ல இருந்து அவன் எல்லா வேலையு செய்ணுன்ற மாரி எதிர்ப் பாக்றாங்க யவளு வேலைக் போனு சம்பாரிக்கணு எதிர்பாக்க மாட்றாங்க வீட்ல இருந்து சமைச்சு போட்டு வீட் வீட்ல வேலய பாத்துக்குட்டு அவள பிக்கப்பு ட்ராப் பண்ணட்டும் அது போதும் அந்த வேலய செஞ்சாலே தலமேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா நம்ப அம்மா பாக் கொஞ்சம் வயிற் எரியும் ஐயோ நம்ம புள்ள இவ்ளோ வேலை செய்யறா அதுனால கொஞ்ச எப்டி சொல்றது எதுல்லா தேவையோ அதெல்லா கொஞ்ச கத்துக்கோங்க உங்க பொண்டாட்டி மனசுல எடத்த புடிக்க உங்க மாமியார் மனசுல எடத்த புடிக்க
பொண்டாட்டி மனசுல எடத்த புடிச்சா போதும் மாமிய மனசுல புடிச்சா என்ன புடிக்காட்டி என்ன
அதுதாங்க மெய்னா புடிக்கணு நீ ங்க வேற ஏன்னா அப்பதான் எங்க அம்மாக்கு புடிச்ச மாரி நீ இல்லயாமே எங்க அம்மாக்கு புடிச்ச மாரி நீ இப்டி செய்லியாமே அப்டின்லா சண்ட வரும்
ஓ அது வேற இருக்குங்களா
ஆமா அந்த காலத்துல தாங்க இப்டி அப்டின்லாம் இப்பல்லா ஐயையோ அம்மா சொல்றாங்க நீ அவன் கூட வாழ்ணுனு அவசியமே இல்ல அவன் என்ன செய்றான் அப்டின்ற மாரி அதுனால ஃபஸ்ட் மாமியார் மனசு புடிக்கணும் பொண்டாட்டி மனசு புடிக்கணும் அவங்களுக்கு சுத்தி இருக்கிற ஃபேமிலிக்குலாம் நல்ல பேர் வாங்கணு என்னத்த பண்றது
கூட புடிச்சிடலாம் போல அவ
ஆம் அதுன்னவோ கஷ்டம்தான் நம்ப க கத பிஸ் சொல்லுவாங்க கை எடுத்து கும்பிட்டுக்குன்னே இருக்கணுன்னு வாங்களா அந்த மாரி இருக்கணு போல இருக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் உக்காருனா உக்கார்ணும் நில்லுனா நிக்கணும் நூத்துல எங்க பத்து பேர் தாங்க வா நல்லா சம்பாரிச்சு குடு உனக்கு என்ன தேவயோ நா செஞ்சு போடுறே அப்பிடின்ற தெல்லா மத்த எல்லாருமே எப்டி சொல்றது நீ எனக்கு செஞ்சு போடு நா ஏ செய்யணும் நீ இதெல்லா கத்துக்கோ இதெல்லா எனக்கு வெரைட்டி வெரைட்டியா வேணும் இப்பிடில்லா இருக்குனு நா நைட் எங்கியாவது கூட்டு போசொன்னா நீ கூட்டு போனு நைட் பிரியாணி சாப்பன்னும் அங்க போனு இங்க போனு இந்த எதிர்பார்ப்பு தா அதிகமா இருக்கு
அந்த எக்ஸ்பெட்டேஷனால தா இங்க பிராப்ளமே ஸ்டாட் ஆகுது
இல்ல உண்மையாவே நூத்துல தொண்ணூறு பேருக்கு மேரேஜ் ஆகாத காரணமே அதுதான் பாதி மேரேஜ் ஆயி பாதி கோர்ட்ல நிக்கிறாங்க
ஆமாங்க அத என க் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவுங்க எக்ஸ்பெட்டேஷன்ங்கிறத வெச்சுக்கவே கூடாது
இல்ல அவங்க அந்த கனவ வெச்சிருக்குறதுக்கு அவ அவ அது செய்யறதுக்கு ஒழைப்பானா இல்ல கூடவே உக்காந்து சிரிப்பானா அத கொஞ்சோ யோசிச் பாருங்க ஆ ஃபஸ்ட்டு அவ வந்து அதெல்லா செய் னுனா அதுக்கு அவ நல்லா ஒழைக்கணு அவ பேக் ரவுண்ட் வந்து ரொம்ப பெரு சா அவனுக்கு நெறைய காசு தேவப்படு அவக் கேக்குறதெல்லா செய்யறதுக்கு நெனைச்ச நேரல்லா இவ அங்க இங்க கூட் போட்டு போறதுக்கு எல்லாத்துக்கு லீவ் போட்டு வந்தா வேல போயிடு எத்தன நாள் எத்தன லீவ் குடுப்பா ஆ சொத்தையே அழிச்சுட்டு உக்காஞ்சிட்டு இருக்க முடியுமா
ஆனா அதையு அவங்க அதெல்லா திங்க் பண்ண மாட்டிறாங்க அவங்களோட இது என்ன
அதுதா அதேதா இப்ப இருக்க பொம்பள பசங்கள்ளா நா போணு நெனைச்சா போணு எங்க வீட்ல இன்னிக்கி ஒரு ஃபங்கஷனா போயே ஆகுனு நீ லீவ் போடுவியோ ஃபர்மிஷன் போடுவியோ எனக்கு தேவல்ல அது ஆனா போயேகனூ நீ வர்லயா அந்த சண் ட ஒரு ஒரு வாரத்துக்கு நீடிக்கு நிம்மதி போகு சாப்பாடு கெடக் காது எல்லாமே நடக்கு புரிஞ்சு இருக்கிறவங்களால மட்டு தா அந்த ஃபேமிலிய ரன் பண்ண முடியு‌ புரியாதவங்க எல்லாருமே ஜீரோ ஒன்னு கோட்டு வாசல்ல நிப்பா இல்ல அம்மா புள்ள அம்மா பையனா அம்மா கூட தா இருக்கணு வேற வழி கெடையாது
என்ன பண்ண ஆனா இந்த ஜென்ரேஷன்ல்ல அது அதிகமா கரெக்ட் தா கரெக்ட் தாங் அளவா பேசுது
அதுதா அதுதா ஏன்னா இங்க நெறைய பேர பாக்குறோமா அதுவு இருக்க எடத்துல எப்டி சொல்றது இதெல்லா இப்டில்லா நடக்குதா ஐய்யய்யோ ஒரு மாரி பக்கு பக்குன்னு இருக்கு பயமா இது செஞ்சா இப்டி ஆயிடுமோ அது செஞ்சு அப்டி ஆயிடுமோ அப்டின்னு அதனால எதிர்பார்ப்பு ஆமா ஆமா எதிர்பார்ப்பு இப்ப அது இல்லாம இப்ப வர பொ பொண்ணுங்கல்லா நா இவ்ளோ சம்பாக்கிறே நா எங்க வீட்டுக்கு இவ்ளோ குடுப்பே உனக்கு இவ்ளோதா தர முடியு இல்ல சம்பளமே உனக் கெடையா நீ சம்பிச்ச உங்க வீட்ட பாத்துக்கோ நா சம்பாரிக்கிறது எங்க அம்மா வீட்டுக்கு போவு என்னையு ஏ சேத்து நீ தா பாத்துக்கணு அப்டின்ற அளவுக்கு தா இருக்காங்க
இப்பெல்லா பிளாக்மெயில் பண்ணி பழகிட்டாங்க எதாவது சொல்லிட்டோம்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலா அப் அந்த
ஆ வேணா ஊ லைஃப்ப நீ பாத்துக்கோ ஏ லைஃப்ப நா பாத்துக்கிறே எனக்கு நீ தேவ இல்ல அவ்ளோதா ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிறாங்க ஆ
இதுனால பாதிக்கப்பட்றது என்ன ஆ ஜென்ஸ் தா பாதிக்கப்படுவாங்க
அது என்னவோ உண்மதாங்க நூத்துல பத்து பேர் தாங்க ஆ அவன பாத்துக்கலா அவ கஷ்டப்பட்றா அவ சம்பாரிச்சு குடுத்தா போது உனக்கு என்ன தேவ சொல்லு நா சமச்சு குடுக்குற அப்டின்றதெல்லா மத்த எல்லாருமே எனக்கு இது வேணுன்னா வேணு உங்களால செய்ய முடியலியா உனக்கு துப்பு இல்லியா இப்டின்டா இருக்காங்களே அதனால பாத்து உஷாரா லைஃப்ல செட்டில் ஆவுற வழியே பாருங்க
அதா பாத்துட்டு இருக்கங்க
அதா வர்றது எப்டி இருக்குனு நமக்கு தெரியாது அதுக்கு ஏத்த மாரி நீங்க ஓட போறீங்களா அவங்களுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு ஏத்த ஏத்த மாரி அவங்க ஓடி வர போறாங்களான்னு தெரில
எல்லாம் அவன் செயல் எல்லா மேல இருக்கறவனுக்குதா தெரியு
ஓகே சார் உங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார்
ஓ தேங்க் யூ மேம் ஓகே ஓகே குட் நை